ஹலோ ஹலோ சிஸ்டர்
ஹலோ
கேக்குதா சிஸ்டர் கேக்குதா
ஆ கேக்குதுங்க
நல்லா இருக்கீங்ளா
இதுங்ளா
அ கேக்குது நல்லார்
அ நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஆ எல்லா நல்லா இருக்காங்க
அப்புறோ என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா
நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ மதிய சாப்ட
ஆ
சாம்பார்
ஆ
அப்புறோ வாழக்கா பொரியல் வறுவல் ஃப்ரை மாரி உங்க வீட்ல என்ன சாப்பாடு இன்னு டி குடிக்கல இப்பதா போட போறோ இப்பதா காஃபி போட போறோ
நா இப்பதா டீயே குடிக்கிற
மதியானோ என்ன சாப்பாடு
சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல்
சாப்பாடு சாம்பார் ரசம்
ரசோ பொரியல் பொடலங்கா பொரியல்
என்ன சாம்பார்
பருப் சாம்பாருங்
பருப்பு சாம்பார் இல்ல சிஸ்டர் என்ன காய் போட்டு சாம்பார்ன்னு கேட்ட
அது வெறு பருப்புதா கடஞ்சி வச்சிருந்தாங்க வீட்ல எங்கம்மா நீங்க என்ன வச்சீங்க
நா மாங்கா முருங்கக்கா கத்திரிக்கா சாம்பார்
ம் சேரி சேரி அப்புறோ நீங்க என்ன பண்றீங்க நைட்டுக்கு சப்பாத்தி நீங்க என்ன செய்ணு
தோச இருக்கு தோச மாவு தா மோஸ்ட்லி
ஓகே அப்றம்
அப்புறோ என்ன பண்றீங்க நீங்க வீட்ல அங்க என்ன மழையா
இல்ல மழ வந்து பே மழ பேஞ்சுட்டுதா இருக்கு அங்கீங்க
எங்க மழையே வர மாட்டேங்குது சிஸ்டர்
மழையே வரமாட்டிக்கு ஆ செரி செரி
நானு மழ வருன் பாத்துட்டு இருக்கோ ரொம்ப வெயில் தா ஓவரா இருக்கு
ம் இங்க மழயே மழ தாங்க வெயிலே அடிக்கு வெயில் அடிக்கு வெயிலே அடிக்கு பின்னாடியே மழ வந்துரு
ஆஹா இங்க இப்பதா காத்து வேற அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப என்ன மாசோ ஆனின் மா ஆனி மாசமா ஆமா ஆனி மாச அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆ அடிச்சுச்சுன்னா ஆடி ஃபுல்லா அடிக்கு காத்து
ஆமாங்க
இல்ல காத்து அடிச்சா நல்லதுதா காத்தோட்டமா இருக்குல்ல நாங்கல்லா காத்து அடிச்சோன்னே தோட்டத்துல போய் ஒக்காந்துர்றது
ஓ தோட்டோல்லா வச்சிருக்கீங்களா
ஆ வச்சிருப்போ வீட்டுக்கு பின்னாடி கொஞ்ச தூரத்துல ஒங்க வீட்ல
சேரி சேரி எங்க வீட்ல தோட்டம்லா இல்ல செடி கொடி செடி தா வச்சிருக்கோ
என்ன செடி வச்சுரிக்க
ஆ மல்லிப்பூச் செடி ஜாதி முல்ல அப்றோ முல்ல பூச்செடி இப்பதா வச்சிருக்கே அது இப்ப வளரு நேத்தா வச்சே ஒரு நாள் தா ஆச்சு அதுக்கப்புறோ ஆ இருக்கு செடி வைக்கிற அளவுக்கெல்லா எடோ இருக்கு நாங்க செடியா வச்சிருக்கோ நீங்க ம் என்ன வச்சிருக்கீங்க தோட்டத்துல
நாங்க அது இப்பதா வாங்கிருக்கோ அது அந்த எடோ சும்ம தா இருக்கு
ம்
அ எங்க வீட்டுக்கு பக்கத்துல தென்ன மரோ வச்சிருக்கோ அப்புறோ எலுமிச் ச்ச மரோ வச்சிருக்கோ
ஆ சேரிங்க
நாங்களு இப்போ கொஞ்ச கொஞ்சோ இப்போதா வச்சிருக்கோ எங்கள்ட்ட ஆடு இருக்கறதுனால எல்லத்தையு சாப்ட்ருது
ஓ ஆடுல்லா வச்சிருக்கீங்களா எத்தன ஆடு வச்சிருக்கீங்க
இப்பைக்கு ரெண்டு ஆடு தா இருக்கு ரெண்டு ஆடு ஒரு குட்டி ஆடு இருக்கு
மேலுங்களா ஃபீமேலா ஆடு
ரெண்டுமே ஃபீமேல் ஒரு குட்டி ப குட்டி மட்டு பையன்
ஓ பெருசாயிடுச்சா
ஓரளவுக்கு பெருசா இருக்கு இன்னு ஒன் இயர் ஒரு ஆறு மாசத்துல நல்லா கெடாவா பெருசா வளந்துருவாப்படி நீங்க மட்டன் சாப்புடுவீங்களா
ஆ சாப்டுவோ நீங்க சாப்டுவீங்களா
ஆ ஃபிஷ்சு சாப்டுவீங்களா
ஆ ஃபிஷ்சு சாப்டுவ ஃபிஷ்சுலா நீங்க வளக்குறீங்களா
ஃபிஷ்ஷு வளக்கல
உங்களுக்கு அனிமல்ஸ்னா புடிக்குமா
உங்களுக்கு அனிமல்ஸ்ஸுனா புடிக்கு தானே
ஆ புடிக்கு உங்களுக்கு பிடிக்குமா எனக்கு எல்லா அனிமல்சும் பிடிக் கு ரொம்ப புடிச்ச அனிமல்ஸ் போட்டுடுங்க
வச்சு வளங்க
ஆ சேரி போட்டுடுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கு அனிமல்ஸ்னா
ரொம்போ ரொம்ப புடிச்சு
ரொம்போ ரொம்போ லைக் பண்றே அனிமல்ஸே
ஃபேன்னா என்னது
புரியல
என்ன என்ன அனிமலு
இல்ல நா வந்து அனிமல்ஸ வந்து நா ரொம்ப லைக் பண்ற
அது எனக்கு தெரிது ஏன் அப்டி
ஆனா ஆ நா சின்ன வய்ஸ்ல இருந்தே அப்டிதா அனிமலுக் சோறு போட்றது அதேமா அது கூட வெளாடுறது ஜாலியா இருக்கு
அப்பனா எங்க வீட்டுக்கு வாங்க ஆடு இருக்கு கோழி இருக்கு நாய் இருக்கு
ங்ளா
எல்லாமே இருக்கு மாடு இருக்கு எல்லா இருக்கு வந்தீங்கனா எ ஒரே சந்தோஷ்மா இருக்லா
ம் ஜாலியா இருக்லா ம்
ஒங்களதா புல்லருக்க வைக்கெணு மாட்டுக்கு ஒங்களதா புல்லருக்க வைக்கனு வைக்கலா அள்ளி போட சொல்லணு கோழிக்கு தீனி வைக் கெனு
ஆ ஆடெல்லா எவ்ளோன் வாங்னீங்க
நாங்க ரொம்ப நாளா வச்சிருக்கோ ஒரு டென் இயர்ஸ்க்கிட்டவே இருக்கு
இதுங்ளா
ஆமா நெறைய வச்சிருந்தோ இப்ப வித்துட்டோ இப்ப ரெண்டு மட்டு இருக்கு அத குட்டி போட்டு ச்சுனா அடுத்து ரெண்டு ரெண்டு பெண் குறுப்பே ஆடுருக்குல குட்டி போட்டுச்சுனா கண்டிப்பா தாரேன் உங்ளுக் அத
ம்
நீங்க நல்லா பாத்துக்குவீங்கங்ற நம்பிக்க இருக்கு எனக்கு
நல்லாவே ஆ சேரி உங்குளுக்கு அனிமல்ஸ்னா பிடிக்குமா
புடிக்குங்கிறதுக்காகல அது ஒரு தேவைக்காக பினான்சியல் ரீதியா ஹெல்ப் பண்ணுங்கறதுக்காக
ஓ தேவைக்காக வச்சிருக்கீங்களா
அது ஒரு எப்டி சொல்றது காசில்ல தேவப்பட்டா எடுத்து வித்துக் லா
ஓ ஆமா நானு எங்க வீட்ல வச்சிருந்த ஆமா நானு எங்க வீட்ல வச்சிருந்த எங்க வீட்லதா வித்துட்டாங்க ரெண்டு ஆடு ரெண்டு கோழி எல்லா வச்சிருந்தே நா படிச்சிட்ரு செம்பறி ஆடு ஒன்னு கெடாய் ஒன்னு வச்சிருந்தோ எல்லா வச்சிருந்தோ அப்றோ வித்துட்டோ
எவுளோக்கு வித்
காசு அது ஒரு முப்பதாய்ர்வாய்க் வித்திருப்போ
செம்பறி ஆடுன்னா ரேட்டு கூட வருல்ல
ஆ முப்பதாய்ர்ருவாய்க் குடுத்துட்டோ
ஆ ஆ
ம் குத்து ஒரு வருஷோ ஆச்சு
கோழியு வித்துட்டீங்ளா
ஆ கோழி எல்லாமே வித்துட்டோ
ஏ கோழிய எவ்ளோக்கு வித்தீங்க
கோழி வந்து பக்கத்து வீட்டுக்கெல்லா போகுதுன் சொல்ட்டு அவுங் க வந்து திட்ட ஆரம்பிஸ்ட்டாங்க அதுனால குடுத்துட்டோ கோழி நாலு கோழி எல்லா ஒரு ஒரு பண்ணையே வெச்சிருந்தோ கோழில்லா வித்துட்டோ இல்ல கறிக்கடக்காரங்களுக் குடுத்துட்டோ ஆமா
ஆ நீங்களே அடிச்சி சாப்ட வேண்டியத் தான
ஐயோ வளத்துன இத எப்டி சாப்ட முடியு வளத்துனதே அது அவங்களே வாங்கி வெச்சிருக்காங்க
அதுவு இது தான அது ஒரு எடத்துல வளக்கப்பட்டு தான வருது
நா வளத்துன சாப்ட மாட்ட
ஆனா சிக்கன் மட்டன்லா சாப்புடுவீங்க
ஆ சிக்கன், மட்டே இப்ப ஆ ம அ மத்தவங்க வளத்தி எனக்கு தராங்கன்னா நா சாப்டுவே இப்ப நானா வளத்தி சாப்ட மாட்ட
முட்டயில்லா கோழி விடும்போது சாப்புடுவீங்களா முட்ட போட்டா
அதெல்லா சாப்டுவே
ஆ முட்ட வந்து சோ ஆ சாப்ட்ருவ நா எ பைய சாப்ட்ருவா எனக்கு சின்ன பைய இருக்கா
ஆ உங்கள்க்
ரெண்டே முக்கால் வய்ஸ் தா ஒரே ஒரு பைய மட்டு
ஓ ஒரே ஒரு பையனா சேரி
ஆ ரெண்டே முக்கால் வய்சு தா ஆகுது
ஆ ரெண்டே முக்கால் தா ஆகுது சின்ன பையந்தா கஷ்டனா பெருஸ் பண்றத் பெருஸ் பண்றது நீங்க ஹவ்ஸ் ஒய்ஃபா
ஆ ஹவ்ஸ் ஒய்ஃப்
ஓகே உங்க ஹஸ்பண் என்ன ஒர்க் பண்றாங்க
அவங்க இங்கதா அ விவசாயந்தா
ம்
நீங்க இங்க வந்துருங்க எல்லாத்தையு வளத்தர்லாம் தஞ்சாவூரு
ம்
நீங்க எந்த ஊரு
கோயம்புத்தூரு நாங்க
வந்துருங்க அப்டியே இந்த எல்லாத்தையு வளக்கற மாரி எ பையன சேர்த்து வளத்தியுட்
தஞ்சாவூர்ல தலையாட்டு பொம்மையெல்லா இருக்குமே
ஆ இருக்கு
ஆ
உங்களுக்கு வேண்மா
நா வீட்ல வச்சிருக்கே
வச்சிருக்கங்கள ஆனா எங்க வீட்டுல
பஞ்ச ஏ எனக்கு வெளயாட்டு பொம்ம பொம்மைனாலு எனக்கு ரொம்ப புடிக்கு எங்க வீடல எல்லா பொம்மதா தா இருக்கு நெறைய பொம்ம
நீங்களு கொழந்த மாரிதா இருக்கீங்க அதா எல்லா பொம்ம பொம்யா ஏ விளையாடிவீங்களோ
ஆ கொழந்தைங்கல்லா வந்தா விளாடு நாலா அதுல விளாட மட்டே
அப்பனா என் பையன வர்சொல்றே பொம்ம இருக்
ஆ செரி வர சொல்லுங்க ம் இந்த கோயிலுக்குல்லா போயிருக்கீங்களா ஒரு பெரிய கோயில் இருக்குமே
கோயில்லா ஆ போயிருக்கே போயிருக்கே
ஆ அங்க ஜாலியா இருக்கு
ஆ ஜாலியா இருக்கு பெரிய கோயிலுக்கு வாங்க நல்லா அந்த கோயிலு ப ரொம்ப பெரிய கோயில்ல
ஆமா நா வந்திருக்கே
பெரிய கோயில் பாத்திருக்கீங்களா அதோட கோபுறோ பாத்திருக்கீங்களா
ஆ பாத்திருக்கே நெறைய வாட்டி அந்த கோ நாலு வாட்டி நா அந்த கோயிலுக்கு வந்திருக்கே
ஆனா அந்த கோபுறோ நிழல்ல இன்னமு கீழே விழுகாது அது தெரியுமா உங்களுக்கு
ஆ அது தெரியாது என்
மணிம மணிமண்டபோ போனீங்களா
மணிமண்டபோ போலிங்க
சிஸ்டர் இருங்க நா தம்பி கூப்பற என்னன்ன பாத்துட்டு வரே அப்ப்றோ பேசுவோ ஆ